அக்கா கேக் குதா ஹலோ சொல்லுங்க ஃபா நேத்து கால் பண்ணிருந்தீங்க கடேல இருந்தா
ஆமாடா அப்புடியாடா சேர் சேர் அதுதா கட பத்தி விசாரிக்கலான் தாண்டா கால் பண்ணே ஆமா ஆ வந்தே அதா காணமே கரெக்ட்டு தா கேட்டே நீ கொஞ்சோ பிஸியா இருக்க அப்புடின் சொல்லி சொன்னா அதுனால தா சேரி டிஸ்டப் பண்ண வேண் டா நாளக் பேசிக்கலான்ட்டு தா விட்டுட்டே
சேரிக்கா சேரி வாங்க
கண்டிப்பா வரண்டா கடக்கி
ஆ கண்டிப்பா கூட்டிட்டு வரே நானு அதல்ல கடேல என்ன மாரி இது யூஸ் பண்றீங்க என்ன ஏ து எப்புடினு கேக்கலான் தான்டா வந்தே
தில்ல எக் ஐட்டம்ஸு வெஜ்ஜு மட்டுதா போறேன் நா நான்வெஜ் சாப்பற்றது இல் ல இல்லயா அதுனால நா அது குக் பண்றது இல்ல அதுனால எக் ஐட்டம் ஸ் மெயினா போட்றே எக் ஐட்டம்ஸ்ல ஒரு டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் வெரைட்டிஸ் போட்றே அது இல்லாம அ நார்மலா இந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸு நக்கட் ச மோமோஸ் பர்கர் பீட்சா கேக்கு வேஃபுல்ஸ்
ஓகே ஓகே ஓகே அந்த மாரி போட்டுட்டுருக் கிங்களா செரி செரி ஆ இது அப்போ வந்து மொமோஸ் எல்லாமே வந்து வெஜ்ஜு தா
ஆமா மோமோஸ்ல வந்ட்டு வெஜ்ஜு மஷ்ரூமு பன்னீரு அப்ரோ சீஸ்கானு இது இல்லாம இதுலயே செஷவான்னு இருக்கு
ஓ செர் செர் செர் செரி அப்போ வந்துட்டு என்ன சொல்றது நீங்க ஒ ஒரு ஆளா பண்ணிட்டுருக்கீங்களா
க இதெல்லாமே ஃப்ரோசன் ஃபுட்ஸ் தா இந்த மோமோஸ் ஃப்பிரெஞ்ச் ஃரைஸ் து தெல்லாமே ஃப்ரோசன் ஃபுட்ஸ் தா எக்குக்கு மட்டு தா நம்ம பிரிப்பேர் பண்ற மாரி இருக்கு மத்தபடி மித்த எல்லாம் அப்பப்பயே போட்டு போட்டு அப்டியே து ப்ரிப்பேர் பண்ணி குடுதர்லாம் இப்ப பீஸாக்குமே பீஸா பேஸ் வந்துட்டு ரெடிமேட் தா
ச செரி செரி மத்தது மட்டு நீங்களே அப்பதிக்கு பிரிப்பர் பண்ணிட்டு ஆ ஆ செர் செர் செர் செர் செரி எதுவு ஆள் ஃரெண்ட்ஸ் யாரு இருக்கா இல்ல நீங்களா பண்ணிக்கிறீங்களா
இல்லக்கா நான தா பண்ணிட்டுந்த எடையில ஆள் போட்ட அப்ரோ அந்த பொண்ணு கரெக்டா வரல செரி எனக்கும் எக்ஸ்பென்ஸ்கு இது ஆகலை இநீ வச்சு இப்பதான வச்சிருக் ஓ வச்சு இனி கொஞ்சோ டெவளப் ஆகணும்
செரி செரி செரி நல்லா போதா
ஓகேதாக்கா கொஞ்சோ டல்லு தா
ஆ செர் செர் இல்ல எதோ சம்மர் சீசன் ஆச்சே லீவ் டைம் ஆச்சே ஓரளவு போகுமே
இல்லத்தா இந்த டைம் கம்மி தா
கம்மிதா ஒப்போ அந்த மாரி தெரில செரி செரி செரி செரி உம் எப்படி ஆ நா நல்லா இருக்கேன்டா தோ போயிட்டுருக்கு நானா இப்போதா ஒரு டூ வீக்ஸ் ஆச்சு
செர் செர்க்கா தெரல நீங்க ஊருக்கு வந்தது எனக் தெரியாதா அன்னி எது
ஓ செரி செரி செரி அது நானு அவட்டையும் நா சொல்லல உடனே மாரி இருக்கா அதனால நா ஒடனே ஆ ஒ டனே போயிருவ டி அப்டின்னு தா சொல்லிட் ருந்த அவகிட்ட அதனாலதா செரி சொல்லிருக்க மா இல்ல எப்பவுமே வந்தா கூப்பிடுவா எப்பவுமே வருவ இந்த வாட்டி வர்றதுக்கான சூழ்நல அமயலையா அதனால தா அவளு வந்து டு இதுப்பா விட்டுட்டா ஃரீயா விட்டுட்டா அவளுமே கொஞ்சொ வேலையாதா ருக்கா போல ஆ எல்லா டைமுமே வர முடியாது தான கரெக்ட் தா அதுதா உண்மையா சுல ஏதாது வேல ஏதாது இருக்குல
நம்மளு அங்க நூல் மாறி போம்போது ஒண்ணுமே செய்யவு முடியாது
கண்டிப்பா எதுவுமே இது பண்ண முடியாது அதுவு லாங்குல வேற இருக்கொமா லாங்லந்து வந்துட்டு லாங்லந்து போறனால என்ன சொல்றது ஒன் ஆ ஒரு நாள் ரெண் நாள் ஒரு ரெஸ்ட்லயே போயிடுது வீட்லயே போயி விடுது அதுக்கப்பறந் தா அடுத்த விஷ்யோ அடுத்த இது என்னன்னு யோசிக் க்கிற மாரி வருது ஆமா ஸ்டாட் ஆயி அடுத்து பாத்து கொஞ்ச ரெண்டு மூணு நாளு எப்புடி ஓடுனே தெரியாது ஒரு வாரோ பத்து நாள் ஓடிரு நமக்கு ஃபோன் வந்துரு எப்ப வரீங்க அப்டின்ட்டு ஆம்மா ஆம்மா அதனாலயே இதா போச்சு ஆமா கண்டிப் அப்பா ஒரு மாரி இருக்கு வீட்லயு ஆளு இல்ல லேடிஸ் நாங்க மட்டு ரெண்டு பேரு தா இருக்கொ ஆமா சீரியஸ்ஸஸ் அங்கே நம்ம
போயிட்டாருனா ஒரு மார்ருக்கு தனியா வீட்ல இருக் க இன்னைக்கே பாருங்க காலைல போனவரு இப்ப வரைக்கு ஒரு ஃபோன காணோ என்னமா பண்றேன் ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டாரு மண்டபத்துல வேல இருக் கா இன்னைக்கு அதனால அங்க போயிட்டாரு அங்கயே பிஸியா இருப்
ஆ இருக்குப்பா அதுதா அதனால வந்துட்டு ஃபோன் பண்றதுக் கூட நேர இல்ல
நானு அதயத்தா கேப்ப நீங்க யாருக்கு சம்பாரிக்கிறிங் கனே எனக்கு தெரிலிங்க சம்பாரிக்கறதே எனக்கு எனக் கு ஒரு ஃபோன் பண்றக்கு உங்களுக்கு டைம் இல்லனா அப்ப எதுக்கு சம்பாரிக்கிறிங்கன்தா கேப்ப ஒரு லன்ச் டைமு நீ அவுர் சாப் ப்புடும் போதாச்சு ஒரு ஃபோன் பண்ணி நா சாப்டம்மா நீ சாப்டயாங் கேக்கணு அது கூட பண்ண மாட்டாரு பிஸியாருக்குற டைம்ல பிசியா இருக்குற டைம்ல சாப் படவே மாட்டேங்குறாரு நம்ம ஃபோன் பண்ணாலு நா சாப்ட்டுக்குற நீ வெய்யி அப்டினு வெச்சிருவாரு எனக்கு கோவ வந்துரு அப்புற நா திருப் கூப்டவே மாட்ட
அந்த அளவுக்கு ஓடி நம்ம என்ன பண்ண போறோ அதுனம் புரிஞ்சு
ஃபன்ஷனிருக்குற அன்னிக்கு பிஸியா வே தான இருப்பாங்க அவுங்கப்பாவு கூட இருப்பாருல்ல
கரெக்ட்டு தான் டா இல்லல்ல கரெக்டு தா ஆனா அதுதா சொல்றே ஆ இது அதென்னது அதா அதா நம்ம இதெல்லா வந்துட்டு வீட்ல வந்து இருக்கம்மோது தனியா இருக்கும்மோது நம்ம
நம்முளுக்கு தா தோணு நம்ம வீட்ல தனியாருக்குறனால நம்மளுக்கு தா தோணு அவங்க வெளிய இருக்கனால அவங்களுக்கு தோணவே தோணாது ஆனா நா வெளிய இருந்தாலு எனக்கு தோணு நா நைட்டாச்சுனாலே ஃபோன் பண்ணி பேசுவ என்ன பண்றிங்க என்ன எல்லாமே கேப்ப ஒ ஊர்ல இருக்கும் போதுமே நா வேலைக்கு போயிட்ருக்கும் போதே கேப் ப நா சாப்பட வந்திருக்க லன்ச் பிரேக்கு சாப்ட்டிங்ளா என்ன பண்றிங்க அதெல்லா அவுருக் கெடையவே கெடையாது லன்ச் ப்ரேக் சாப்பிடல்லா கெடையாதுமா எனக்கு தோணும்போதா நா சாப்பிடுவே அப்பல்லா கூப்பட முடியாது அப்டின்ட்ருவாரு
கண்டிப்பா அது உண்மதா அது ஏனா வந்து நம்ம பொண்ணுங்க நம்ம யோசிப்போ நம்ம அதே அவங்க லவ்வ விட நம்ம லவ் கொஞ்ச ஜாஸ்தியாவே தா இருக்கு ஆனா நா அதனால நம்ம யோசிப்போ நம்ம பண்ணுவோ ஆ வெளில எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க கரெக்ட் அதேதா ஆனா வந்துட்டு மோஸ்டா நறையா பசங்க வந்துட்டு அத வந்துட்டு ஏ இது பண்ண பண்ண மாட்டாங்க வெளில கொண்டு வர மாட்டாங்க ஆனா உள்ளுக்குள்ள இருக்கு ஆனா நம்ம வந்துட்டு நம்ம எப்பமே வெளில கொண்டு வந்து நம்ம வெளில எப்பமே எக்ஸ்பிரஸ் பண்றது
அது வன்ட்டு பொண்ணுங்களோட வே ஆப் லவ்வே எக்ஸ்பிரஸிங் தா கா
ஆமா
நம்ம அவுங்க எத்து நம்ம எப்டி பாராட்ணு இப்டி பண்ணணு அதெல்லா நெனைப்போ அவங்கல பொறுத்த வைக்கு அதெல்லா தரியவே தெரியாது இதெல்லாமா சொல்லிட்டு ட்டுக்கணு அப்டின்ற மாரி யோசிப்பாங்க
நெஜமா கண்டிப்பா அதுதா உண்ம நம்ம வந்துட்டு அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணுன் நெனப்போ ஒவ்வொன்னுக்கு அது செய்யணு இது பண்ணணு அப்டின் நம்ம நெனப்போ ஆனா வந்துட்டு அது பண்ண மாட்டாங்க அவங்க நம்மதா பண்ணுவோ ஆனா அது அவங்களோட வேயே அப்டித்தா நம்ம வந்துட்டு எதுமே பண்ண முடியாது ஆமா கரெக்ட் பண்ண தெரியாதும்பாங்க நம்ம சொல்லி குடுத்து இப்டி பண்ணுங்கன் சொல்லி குடுத்தாலுமே வந்து ட்டு சில நேரொ வந்துட்டு அ ஹ பண்ண மாட்டாங்க அவ்ளோதா செரி ஓகே அவங்களோட இது
நான் ல்லா சொல்லுவே சேரி வந்த விபத்துல இருக்க தா கூப்ட முல்ல மித்த நேரமாச்சு கூப்புண்ணு நீங்க சாப்ட போம்போது உங்களுக்கு நெனப்பு வந்து நீங்க கூப்புண்ணு நான் வந்ட்டு நா ஃபோன் பண்ணி கேக் ற வரை இப்ப நா சாப்ட மாட்டே நா வீட்லே தானே இருக்கே ஓ அப்பவுமே அப்டிதா இருப்பே நான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப் அப்றம் நா சாப்புறே சொல்லிட் தா சாப்டுவ ஃபோன் பண்ணி எடுக்கலன்னா சில டைம்ஸ் வெயிட் பண்ணுவ பட் ரொம்ப டைம் நமக்கு வன்ட்டு அப்டி இருக்க முடியாது இல்லையா
கண்டிப்பா கண்டிப்பா அதே மாரி ஒவ்வொரு டைமு எதிர்பாக்கவு கூடாது எதிர்பாக்ற சூழ்நிலையு அமையவு அமை மையாது
டெய்லி ஒவ்வொரு மாரி சுட்டிவேஷன் இருக்கு லக்கா அப்டியே மூவ் ஆன் ஆயிட்டே தான இருக்
கண்டிப்பா கண்டிப்பா எதுக்கா நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஓடிட்டே ருக்கோல அது இப்ப கால சூழ்நிலையு அப்டிதா இருக் க்கு நம்ம எது எத நோக்கியாச்சு ஓட்ற மாரியேதா இருக்கு நம்ம ஃபேமலி டைம் ஸ்பெண்ட் பண்றோ பண்ணனு அப்டின்லா வந்துட்டு இப்போ வந் இப்புள்ள காலத் துக்கே வந்துட்டு அமைய மாட்டேங்கிது ரொம்ப கஷ்டமாருக்கு ஆமா யாருமே புரிஞ்சுக்கவு மாட்டி க்கிறாங்க அந்த ஓட்றதுலியேதா குறியா இருக்காங்க அது நம்ம அந்த செகண்ட் யோசிக்க மாட்டிகிறாங் க இவங்களுக்காக தான நம்ம சம்பாரிக்கிறோ இவங்களுக்காக ஒரு அர மண் நேரொ ஒரு மண் நேரொ குடுக்கறதுனால என்ன தப்பாயிர போது அப்டின்னு யோசிக்க மாட்டிக்கிறாங்க
அவங்கள கேட்டா அவங்க வேற சொல்லு வாங்க இல்ல உங்ளுக்காக தான பண்றோ எங்க டைம் கூட பாத்துக்கறது இல்ல உங்ளுக்காக தான நாங்க எல்லாமே பண்றோன் னுவாங்க யார் பண்ண சொன்னான் தா நா கேப்பே உன்ன யார் பண்ண சொன்னா நீயா பண்ணிட்டு அப்றம் எதுக்கு சொல்ற அப்டின் தா கேப்பே
அதேதா அதே தா இந்தா நம்ம என்ன பொறுத்த வரைக்கு அவ அப்டி ஒன்னு வந்து என்ன சொல்றது ஓடி ஓடி டி இது பண்ணி குடும்பத்த பாக்காம சம்பாரிக்கணுன் அவசியோ இல்ல கஞ்சியோ கூழோ நீ குடும்பத்தோட ஸ் டைம் ஸ்பென்ட் பண்ணி நீ வந்துட்டு என்ன பண்ண முடியுமோ அத பண்ணு அது போது ஆ ம்மா குடும்பத்த விட்டுட்டு சம்பாரி க்கிறதா முக்கியோ ஆமா கண்டிப்
வே மாட்டிங்குது
நெஜமாதா அது புரிய மாட்டேங்குது எப்டி புரிய வைக்கிறது ஆமா எப்டி காலத்த ஓட்ட போறோ எப்டி ஒரு அடுத்த நாளைக்கு போ போறோ ஒன்னுமே புரியல ஆனா வர்ஷந்தா ஓடி
ஒரு டைம் வருல்லக்கா
ப்பா ஆனா வர்ஷோ ஓடுதுல்ல கண்டிப்பா ஒரு நாள் நம்மளோட என்ன சொல்றதுன்னு இப்ப ஏக்கம் நம்மளோட கண்ணீருக்கு ஒரு நாளாச்சு அதுக்கு வந்துட்டு விட கெடைக்குல்ல விட கண்டிப்பா கெடைக்கு ஒரு ஒரு நாள் அதுக்கு வந்துட்டு அதுக்குவான சொல்யூஷனு கெடைக்கு அதுதா நம்புறோ ஏன்னா கடவுள நம் நம்புறோல்ல அதுனால அத நம்பி தான ஆகணு
எல்லாமே இருக்கறது தான பா ஏதோ ஒரு சேஞ்சஸ் வரத்தான போது சே வரும் போது பாத்துக் வேண்டிதா
ஆமா அது வரைக்கு பொற நம்ம எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கமோ அந்த அளவுக்கு கண்டிப்பா நம்மளோட இது ஓரளவு ஃபுல்ஃபில் ஆகு கண்டிப்பா ஆகு
சேரிக்கா நீங்க பாருங்க ஊருக்கு வரும்போது வாங்க வீ
கண்டிப்பா வரேன்டா கண்டிப்பா வரே வரே உங்க ஊருக்கு வரே கடைக்கு கண்டிப் ப்பா வரே
ஆ இப்ப பாருங்க டைம் ஃப்ரீயா இருந்ச்சுன்னா வாங்க இல்லன்னா நைக்ஸ்ட் டைம் வாங்க ஒன்னு பிரச்சன இல்ல வாங்க உங்களுக்கு ஏதாச்சு ஸ்பெஷலா குக் பண்ணிக்கலா நம்ம
சேரிடா சேரிடா பாருங்க ஆ கண்டிப்பா சேரிடா வக்கிறே ஆ சேரிமா